ஹலோ
அல்லோ
ம் கேக்குதா பாப்பா
அ கேக்குத்தா என்ன பண்றீங்க
ம் நா படுத்திருக்கே பாப்பா கொஞ்ச கை கால்லா கை கால்லா ரொம்ப வலிக்குது டயர்டா இருக்குது
சேர் சேர் த்த களி எதாவது கிண்டி சாப்லாம்ல அத்த
இங்க என்ன களி கின்றது
உளுந்தங்களி அந்த மாரிலா கிண்டி சாப்டுங்க காலைல டைம்மு
அப்டிங்கிறியா
ஆமா
ம் நீ எப்டி செய்வ
அத்த நா வந்து நம்ம இது இருக்குலத்த நா வந்து இந்த ஆட்டி வைப்பாங்க அத்த ஒரு சில பேர்ல ஊற வச் ச்சி ஆட்டுவாங்க நா வந்து அப்டி செய்ய மாட்டே ஆ உளுந்த வந்து மொத வந்து நல்லா வெரு வடச்சட்டி இருக்குலத்த அதுல வந் து உளுந்து இப்போ கிளாஸ் கணக்கு இல்னா சின்ன கின்ன இருக்குல்லத்த அந்த மாரி கணக்கு வச்சு ஆ அளந்து அதுல ஒரு ஒரு கிளாஸ் போடுறேன்னா அதே மொ தனியா வனக்கி பொன்னிறமா வரணு ரொம்பையு கருவுற மாரி வனக்கூடாது பச்சையாவு இருக்கூடாது இன்னா கட்டி சேர்ந்துரு
ஓ
ஆ அதுனால கொஞ்ச பொன்னிறமா வர மாரி வணக்கிட்டே இருக்குணு கையே எடுக்காம வணக்கிட்டே இருக்குணு இப்ப ஸ்லோவ்ல வச்சுட்டு
அலோ
ஐயில வச்சம்னா ஒன்னு வந்து வனங்கும் ஒவ்வொன்னு வனங்காது
ம்
அதனால மெதுவா வச்சி நம்ம வனக்கிட்டு அதைய வந்து ஒரு தட்டுல கொட்டிடுது அதே கிளாஸ் ல கா கிளாஸ் வந்து அரிசி எந்த அரிசி வேணாலு போட்டுக்லா ரேசனரிசி இருந்தாலு போட்டுக்லா இல்ல சாப்பாட்டு அரிசி எது வேணாலு போட்டுக்லா ஒரு சில பேர் பச்சரிசி போடுவாங்க நா வந்து பச்சரிசி போட மட்டேதா சாப்பாடு அரிசிதா போடுவே
ஆ பாப்பா பச்சரிசி சூடு
ஆ அ ஒரு சில பேர் போடுவாங்கத்த பச்சரிசி நா போட்டதில்ல
ம்
அதையு போவ வந்து சன்னம அதே சட்டிலியே நல்லா வறுத்து அதையு கொட்டி நல்லா ஆற வச்சிருவே ஆ ஃபேன் காத்துல வச்சட்டேன்னா அப்பப்ப அப்ப அப்பபோ பெரட்டி பெரட்டி வுடுவே அது அப்டியே ஆறிரு அதுக்குள்ள வேற எதா வேல எதா இருந்தாலு பாத்தர கழுவுறதோ இல்ல தோச ஊத்துற வேல இருந்தாலு பண்ணிடுவே அதுக்கப்றோ அத வந்து மிக்சில போட்டு நம்ம ஒரு சில பேர் மொத்தமா அரைச்சி வச்சுகுவாங்கத்த கடையில போயி அந்த இதுல குடுத்து அரைப்பாங்க நா என்னென்னா அப்பப்ப வந்து ஜார்ல போட்டு அரைச்சிக்கிறது நம்ம அடி க்கடி வாரத்துல ஒருக்கா வாரத்துல ரெண்ட்நாள் சேரமாரிந்தா கூட அரைச்சு வைக்கலா
ஓ
நாம வந்து எப்பவாதா செய்றமாச்சே ஏன்னா கிண்டறக்கு வந்து இன்னொரு ஆள் கூட வேணு நம்ம ஒரு ஆளா கிண்ட முடியாதே
ஓ அப்டியா ஆ
கை வேற வலிக்கு
ம்
விட்டுட்டோம்னா கட்டி சேந்துடு இல்னா கீழ வந்து அப்டியே புடிச்சிக்கு
ம்
அ அதனால வந்து அது வந்து அப்றோ ஆ மிக்சி ஜார்ல போட்டு நல்லா ப பவுட்ரா அரச்சிட்டு நம்ம ஜல்லடை இருக்குலத்த
ம்
நம்ம இந்த ஜூஸ் எல்லா வடிகட்டுவோம்ல
ஆ ஆ ஆ
பெருசா ஜல்லட கைப்பிடியோட ஒரு ஜல்லட வரு
ஆ
ஆ அந்த மாதிரி ஜல்லடையில போட்டு சளிச் சளிச்சு ஏன்னா ஆ அந்த திருத்திருனு இருந்தாலுமே சாப்பிடும்போது ஒரு மாரியா இருக்குந்தானே கடிக்கிற மாரி வரு
சேர் செரி
ஆ அதுக்கு பதிலதா ஆட்டுறாங்க ஆட்னா மாவு மாதிரி ஆட்டிக்கலாம் அப்படின்னு
சேரி
நா பொடியாக்கறனால அரைச்சிட்டு தளுச்சு தளுத்து தழுச்சி தளிச்சு அந்த நெய்ஸா வர மாதிரி அரைச்சிட்டு
உம்
அதுகாப்த நம்ம என்ன பண்ணும்னா இந்த வெள்ள இருக்கல வெள்ளத்த நல்லா தட்டி பாகு காய்ச்சி வடிகட்டி அதையு எடுத்து வச்சிர்ணு அ இதை வந்து கொஞ்சோண்டு தண்ணி இருக்குல அந்த தண்ணி வந்து அந்த மாவுல ஊத்தி கையில நல்லா பெசந்து நம்ம கோது மாவுல கோதும் தோசைக்கு பெனைவோம்ல அத்த
ஆமா
கட்டி இல்லாம நல்லா நெய்ஸா பனைைஞ்சுக்லா ஒரு சில வேர் அந்த பவுட்ர வந்து மிக்சிலே போட்டு தண்ணி அளவா தண்ணி ஊத் தி அடிச்சாங்கன்னா அப்டியே மாவாட்ட வந்துரு
ஓ
அ நா வந்து கையிலயே கரச்சிருவே கட்டி எது இல்லாம கையிலே கரச்சிருவே
ம்
ஏனா நம்ம தண்ணி ஊத்திட்டு அது ஹீட் ஆகுனக்கு அப்புறோ இந்த பொடி போட்டு கிண்டும் போது டக் டக்குன்னு கட்டி சேரு அந்த உளுந்து ஆனது
வ ஓ
கட்டி சேந்துரு
ம்
னால நம்ம கரச்சிட்டு அப்றோ சுடுதண்ணி கொதிக்கும் போது இந்த த அது அப்டியே அந்த மாவுமா இருக்கத ஊத் திட்டு கிண்டிட்டே இருக்கணு அந்த ஒரு கிளாஸுக்கு இந்த ஒ மொத்தோ ஒன்னே கால் வருதா அத்த அப்போ மூன் டம்ளர் தண்ணி ஊத்தணு
ஒன்னே கால்க்கு மூன்
மூன் டம்ளர் தண்ணி அந்த மூன் டம்ளர் தண்ணில இதுல ஒரு அர டம்ளரோ முக்கா டம்ளரோ போயிரு கரைக்றக்கு நம்ம மொதலே வந்து அலந்து வச்சுக்கணு அதுல இருந்து எடுத்துதா அந்த மாவு கரைக்றது தண்ணி ஊத்திக்கணு
ஓ சரி சரி சரி அ
அந்த மிச்ச இருக்ற தண்ணிய வடச்சட்டில ஊத்தி அடுப்புல வச்சு இதையு போட்டு நல்லா அந்த தண்ணி எல்லா இதாற வரைக்கு அந்த உளுந்து வேகுற வரைக்கு கிண்டணு கிண்டிட்டு அதுக்கப்றோ இந்த பாகு காய்ச்சி வச்சிருக்கோமா அத்த
ம்
அதையே வந்து அந்த இது கிண்டி நல்ல உளுந்து ஸ்மெல்லு வரு அந்த உளுந்து வெந்த ஸ்மெல்லு வரு அந்த டைம்ல நம்ம இந்த பாகு காச்சி வச்சுக்கிறதையு அப்டி இந்த பாக ஊத் திட்டு கிண்டுனீங்ன்னா எல்லா பக்கமு ஒரே மாதிரி ஈக்குவலா அந்த ஸ்வீட்டு பிடிக்கு இல்லைன்னா ஒரு பக்கோ வந்து அந்த இனிப்பு தெரியாது ஒரு பக்கோ இனிப்பு ரொம்ப தெரியு
சரி
ஆ அதனா ல அந்த பாக காய்ச்சு வச்சுக்கத போ ஊத்திட்டு நல்லா கிண்டிட்டே இருந்துட்டு கொஞ்சோண்டு இது நல்ல
கொஞ்சமா ஊத்துனா போதுமா
இல்லத்த வருமு கிண்டும் போது மட்டு மொத அந்த பாகு ஊத்துறோம்ல அது வந்து அ சைடெல் ல ஒட்டாம இருக்கதுக்கு இல்லன்னா அந்த வடசட்டில வந்து புடிச்சிக்கு அதுக்கு நல்லெண்ண வந்து சைடு வடைச்சட்டியோட ஊத்தணு அந்தே களி மேல ஊத்தாம சைட்ல வடச்சட்டி மேல ஊத்தி போட்டு கிண்டனு கிண்ட கிண்ட கட்டிச்சேரு அந்த ஒரு ஒரு கிளாஸ் எடுத்தம் பாத்திய உளுந்து
ஆமா
அதுவும் அந்த அரிசியும் சேத்தி ஒன்னே கால் எடுத்துக்கோமா அப்போ நம்மளுக்கு நல்லண்ணன்னு வந்து ஒரு கிளாஸ் நல்லண்ணே அதுக்கு இழுக்கும்
சேரி
ஆ அந்தே ஒரு கிளாஸ் நல்யேண்ணையும் நம்மே அளந்து வச்சிக்கணும் அதே அந்த கிளாஸ் தா முடிற வரைக்கும்
எல்லாத்துக்குமே எந்த எது அளவு எடுக்கிறோமோ அதுதா ஒரு இது
ஆமா அதுதா கடைசி வரைக்கும் அந்த அளவே எல்லாமே அ வந்து அந்த பாகு காய்ச்சி எடுக்கிறது அப்புறம் நம்ம அரிசி போடுறது தண்ணி எல்லாமே அந்த ஒரு கிளாஸ்லதா
செரி
ஆ அதுக்கப்புறம் நீங்க அந்த எண்ணெயை ஊத்தி ஊத்தி கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்பிடியே அந்த எண்ணயோடே சேத்து எங்கயும் ஒட்டாம அந்த இனிப்பு எல்லாமே வந்து ஒட்டுக்கல வந்துரும் இல்லைன்னா நம்ம இது பாகு காச்சி வடச்சட்டிலே சைடு எல்லா புடிச்சுக்கும் அதேமரி சன்னமா வெச் சீறா கிண்டனு த்தே ஒரு ஆளே கிண்டே முடியாது ஏனா வந்து
ம்
வந்து இழுக்கும் கிண்டே முடியது டயிட் ஆகும் அதனால வந்து ஒரு ஆளு கூட இருந்தாங்கன்னா மாத்தி மாத்தி கின்டும்போது தெரியாது நம்ம கை வலிக்குது அப்பிடின்னு சொல்லி விட்டுட்டோம்னா அப்புறோ கீழேலெல்ல புடிச்சிக்கும் என்னே கட்டி கட்டியாகும்
ஓ ஆமா சாப்பிட முடியாது கட்டி கட்டி ஆனா நம்மளுக்கே புடிக்காது
அதுவும் இல்லாமே ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அத நா கிண்டிட்டு அதுக்கப்புறோ கடைசியா நல்லண்ணே ஊத்துவாங்க அதுவும் நல்லா இருக்காது ஒரு மாறி வர வரன்னு இருக்கிற மாறாயிருக்கும் சாப்பிடும் போது அந்த நைஸா இருக்காது வர வரேன்னு இருக்குற மாறி இருக்கும் நாம அந்த ஒரு கிளாஸ் என்னைய
ஆ
கிண்டே கிண்டே கிண்டே கிண்டே கொஞ்சோ கொஞ்சோமா கொஞ்சோ கொஞ்சோமா அப்பிடியே ஊத்திக்கிட்டே இருக்கணும்
சேரி சேரி சேரி அப்பிடி ஆமா அது என்ன பிரிஞ்சு வரு இல்லையா
அந்த எண்ணெ பிரிஞ்சி வரும்போது அந்த ஒரு மாறி வர வரணும் ஆகாது அப்பிடியே அந்த அல்வா மாறிஅப்பிடியே எடுத்துக்கலாம் அதுவும்ல்லாமே வேற என்னயா இருந்த கூட நம்ம பயப்படலா இது நல்லன்னுதானே மூட்டு வலிக்கு எல்லாத்துக்குமே நல்லதுதான்
ஆமா
ஆ நீங்கே எப்பிடி செய்வீங்கே அத்தே
பாப்பா நா வந்து எப்படினா முதல்லே வ எடுத்து எடுத்தேடனே என்னை நீ சொன்ன மாதிரி எல்லா வருத்துருவே ஆ அளவெல்லா நா வச்சிக்குறது இல்ல சாமி என் கை கிடைக்கிற மாறி எடுப்பேன் ஒரு ஒரு டம்ளர் உளுந்து எடுக்குறன்னு வச்சுக்குவே
ஆ ஆ
ஒரு டம்ளர் உளுந்து எடுத்தோம்னா அதே நல்லா அப்பிடியே பொண்நிரமா வறுக்கிறது வறுத்து மிக்சியில நல்லா பொடிச்சி வச்சுக்குவே அதுலே ஒரு ஏலக்காய போட்டு பொடிச்சி வைப்பேன் அந்த ஒரு ஸ்மெல்லு டேஸ்ட் நல்லா இருக்குமா
ஆ
அ அதனால ஒரு ஏலக்காவ போட்டு
ம்
ம் நல்ல நைஸா பொடிச்சு வச்சிகறது
ஓ ஓ
ரொம்ப நல் ரொம்ப நைஸாவே பொடிச்சு வச்சுக்கோ ஆனா ஜலிக்கிறது இல்ல
ஆ ஆ
ஜலிச்சுட்டா ரொம்ப வலுவலுனு ஆயிரு பாப்பா அது நாக்குல ஒட்டு அதனால நானு ஜலிக்க மாட்ட எவ்ளோ நைசா பொடிக்க முடியுமோ
ஓ
அந்த அளவுக்கு நைசா பொடிச்சுகறது நம்ம வரு க்கறதே நல்ல பொண்ணரமா வறுக்கறங்காட்டி பொடியு நல்லா நைஸ் ஆய்ரு ஒ ரொம்ப நாக்குல ஒட் ட்ற மாரிலா இருக்காது நைஸ் ஆய்ரு
அத அது எங்கிட்ட இருக்க மிக்சி வந்து ந சரியா அரப்படாது ரொம்ப நாள் ஆச்சு வாங்கி
ச ச அ இது நல்லா நைஸா பொடிச்சு எடுத்து வச்சுட்டு ஒரு தட்டுல போட்டு ஆற வச்சுர்றது
அ அ அ
ஆற வச்சு போட்டு அ அப்புறோ வெள்ளோ வெள்ளோ போடுவ இல்ன்னா பணங்கருப்பட்டி இருக்குதுல்ல ந வெள்ளமே இது வரைக் போட்டதே இல்ல பாப்பா கருப்பட்டி தா போடுவ
ஓ சேர் சேரித்த
அ பனங்கருப்பட்டி வாங்கிட்டு வந்து
அ
நல்லா நைசா தட்டி வச்சுகறது பாகெல்லா காச்சல நல்லா நைஸ் சா தட்டிக்கிறது நம்ம இந்த பொங்கலுக் கு போடுறோம்ல்ல பொங்கலுக்கு தட்டி வைப்போமுல்ல நைசா
ஆமா ஆமா
அது போல தட்டி வச்சுகறது
அ
தட்டி வச்சிட்டு அ அந்த நல்ல அடிகனமான வடச்சட்டி எடுத்து
ஓ
அம் சட்டி வச்சு வெச்சோனயே ஒரு ரெண்டு கரண்டி நல்லெண்ணய ஊத் திர்றது கொழம்பு கரண்டி இருக்குதுல்ல
ஆமா ஆமாத்த
அ கொழம்பு கரண்டில ஒரு ரெண்டு கரண்டி நல்லெண்ணய ஊத்திறது
அ
ஊத்திட்டு அந்த எண்ணெ கொஞ்சோ சூடாகும் சூடாககுள்ளாரைமே அ இந்த மாவு பொடிச்சு வச்சிருக்கிறோம்முல்ல
ஆமா
அந்த மாவ கொஞ்சோ தண்ணி ஊத்தி ஒரு தோச மாவு பதத்துக்கு க தண்ணி ஊத்தி கலக்கி வச்சிருவ
ஆ அ
தோசைமா பதத்துக் கலக்கி வச்சுட்டம்னா அதுக்குள்ள எண்ணெயு சூடாய்ரு
சேர் சேரித்த
ம் ம் எண்ண சூடாயிடுச்சுன்னா அப்பறோ அந்த கலக்கி வெச்சது அந்த எண்ணக்குள்ளே ஊத்தறது சிம்முள வெச்சு அடுப்பு சிம்முள வெச்ட்டு
ஓ
அந்த எண்ண குள்ளயே அதாது ஒரு கைல எ எலக்கீட்டு நல்லா கலக்கீட்டு உன்னொரு கைல அப்டியே ஊத்தறது ஊத்தி நல்லா ஊத்தீட்டு உ மறுபடியு ஒரு கரண்டி நல்லெண்ணய அதுல ஊத்திட்டம்ன்னா ஒ ஒட்டாது
சேர் சேர்தா
சட்டீல ஒட்டாது நம்ம ஒரு கைல கலக்கீட்டே இருக்கும் போது கட்டி சேராது
ஓ
நல்லா கலக்கீட்டு அதுக்கப் அப்பறோம்ம அந்த கலக்கம் போதே கொஞ்சோ நல்லா கலக்கி ஒரு ஒரு மாரி பதமா வரு வந்த பின்ன இந்த வெள்ள இது கருப்பட்டி வச்சிருக்கரமுல்ல
ஆமாத்த
ஏ கருப்பட்டி நல்லா தட்டி நைசா தட்டி வெச்சுக்கோணு பொங்கலுக் போட்றத விடவுமே நல்லா நைசா தட்டி கோன்னு
ஆ
தட்டி வெச்சிருக்கற அந்த கருப்பட்டிய அப்டியே தூவியூட்டுட்டு
ஓ
கலக்கீட்டே இருந்தம்ன்னா அது தண்ணி விடு அந்த கருப்பட்டீல வந்து தண்ணி விடு
சேரி சேரி டா
அப்பத்தா‌ ரொம்ப கவனமா கலறோணு
ஆ
தண்ணீ ஓடும்போது அது இனிப்பு தான அதனால சீக்கரோ அடிப்புடிச்சிரு
சேர் சேரித்த
நல்லா அப்ப மறு டி ஒரு ஸ்பூன் எண்ணைய ஊத்தி நல்லா கலறிட்டே இருந்தம்னு வச்சுக்குவே அப்டே நல்லா ச சட்டில ஒட்டாம ரவுண்டா நல்லா வால்வா மாரி வரு அல்பா மாரி வரா து அத விட கேசரி சுருளு வரு பாத்தியா
ஆமா ஆமா த
அத கொஞ்சோ பரு பருன்னு அந்த மாரி வரு ஏன்னா நம்ம போ ஜலிக்கறது இல்லையில்ல
ஆமாம்மா
அதனால அந்த மாரி கொஞ்சோ பரு பருன்னு வரு அது சாப்பட்றக்கு கொஞ்சோ‌ நாக்ல ஒட் ட்டாம அது ஒரு வித்தியாஸமான டேஸ்டா நல்லா இருக்கு
சேர் சேர்த்த
நான் அப்படித்தா செஞ்சிருக்க செஞ்சிட்டு எறக்கி வெச்சதுக்கு அப்பறமு ஒரு கரண்டி நல்லெண்ணய ஊத்தி
ஆ
கிட்டத்தட்ட அது ஒ ஒன்ற டம்ளராட்டு வரு அ யாராவ் எறக்கும் போது நம்ம எ எண்ணெய் நறையா ஊத்திட்டம்னனா தெகட்டி போய்ரு
ஆ
அதுனாலதா கலரும் போதுமு முன்னாடி ஃபஸ்ட் எடுத்தோன்னியுமே எண்ண ஊத்திர்றது
சேர் சேர் த
நா அப்டி போட்டு சுருல களறிட்டே இருந்தோம்னா அந்த எண்ணயு அந்த மாவு இதெல்லா ஒட் டுக்கா மிக்ஸ் ஆய்ரு
சேர் சேர் த
மிக்ஸ் ஆகும்போத் தனியா பிருஞ்சு அதிகமா வராது எண்ண வந்து தனியா பிருஞ்சு வராது ஆ அது அப்டியே இருக்கும் நல்லா சுருள விட்டு கடைசில ஒரு கரண்டி எண்ண ஊத்தி வெக்கிறோமில்ல அந்த எண்ண மட்டுந்தா மேலருக்கும் மத்ததெல்லா வந்து அந்த மாவு கூட மிக்ஸ் ஆய்ரு